ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க ஆஹ் கேக்குதுங்க தோழி நான் சும்மாதான் இருக்கேன் தோழி நீங்க என்ன பண்றீங்க
நாங்களும் இதான் சா ஏதாச்சும் சமையலாம் ஆச்சு சமைக்கலாம் அப்படின்னு இருக்கோம்
ஓ சரி சரி தோழி சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பின் கீழே பேச போறோம் தோழி
ஏதாச்சு நண்பர்கள் அந்த மாரி ஏதாச்சும் பேசலாம்
அப்டிங்களா செரி செரிங்க தோழி சொல்லுங்க நீங்க உங்களோ என் நண்பர்களோடு நீங்க எப்டி நாட்கள் பொழுதுபோக்குவீங்க
ஆ ஆ எங்களுக்கு எப்போ ல்லா கொஞ்சம் ஆ கொஞ்சோ ஃப்ரீயா டைம் கெடைக்குதோ அப்பல்லா நாங்க வந்து வெளில போவோ சும்மா ஒன்டே ஒன்டே ட்ரிப் மாரி போவோ ஆ ஆ புடிச்ச ஏதாச்சு லன் ஏதாச்சு லன்ச்சு செஞ்சு எடுத்துட்டு போயிடுவோ. காலைலயே காலைல சாப்ட்டுட் டு ஏதாச்சு லன்ச் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு எங்கயாச்சு ஒரு எடத்துல நல்லா ஒரு அ அழகா இருக்க எடத்துல போயிட்டு உக்காந்துட்டு எல்லாரு சாப்புடுவோ. சாப்ட்டு அங்க கொஞ்சோ மஜாப் பண்ணுவோ நல்லா ஜாலியா பேசி சிரிச்சு ட்டு கேம் எல்லா வெளையாண்டுட்டு அது மன்த்லி ஒன் அ மாசத்துல ஒரு தடவ அந்த மாரி ஒரு ட்ரிப்பு போயிருவோ எப்போதுமே நண்பர்கள் எல்லாருமே சேந்து போயிருவோ அடுத்த ஆ அப்புறோ குடும்பத்தலயு அ தே மாரிதா அம்மா அம்மா எல்லாருமே தங்கச்சி எல்லாருமே சேந்துட்டு வண்டில டூ வீலர்ல கெளம்பிடுவோ. கெளம்பி எப்டி கொஞ்சோ கொஞ்சோ ஒரு மாரி அ ப்செட்டா இருந்தாலுமே அந்த மாரிதா பண்ணுவோ. கொஞ்ச என்ஜாய் பண்லா அப்டி வெளில போனோம்னா கொஞ்சோ ஃப்ரீய இருக்கு அப்டின்ட்டு
ம் ஓ புரியுது புரியுதுங் நம்ம பாத்தீங்கன்னா நம்ப இருவத்தி நாலு மணி நேரமு நண்பர்களோடதா நேர த்த பொழுது போக்குவே பாத்தீங்கன்னா எப்பெல்லா தோணுதோ அப் பல்லா கெளம்பிடுவோ இத நேரோ காலோ எல்லா பாக்க மாட் கொஞ்சோ இதுவா இருக்கு அப்டின்னா எ எப்பவுமே பொழுதுபோக்கு நாங்க ஆ நாட்கள்கள்லயே பாத்தீங்கன்னா தினசரி நாட்கள்லயே பாத்தீங்கன்னா ஆ ஒம்போது மணிக்கெல்லா தேநீர் கடைகள்ல ஒக்காந்து ட்ருப்போ கால் லைல தேநீர் கடையில போயிட்டு ஒரு எல்லாரு ஒக்காந்து பேசிட்ருப்போ. யார் யாருக்கு என்னென்ன வேல இருக்கு யார் எப்டி என்ன வேல செய்யலா? ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அதிகமான வேலைகள் இருக்கு ஒருத்தருக்கு அன்னைக்கி வந்து வேலைகள் கொஞ்சோ கம்மியா இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு அந்த மாரி வேலைகள பகிர்ந்துட்டு செய்வோ. அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா மத்யான நேரங்கள்ல எப்பயுமே வேலைகள் இருக்கு எல்லாருக்குமே வேலைகள் இருக்கு. அது முடிஞ்சு திரும்பியு ஒரு ஆறு மணி அளவுல எல்லாருமே ஒன்னா திரும்பவு தேநீர் கடைகள்ல உக்காந்துட்ருப்போ. ஒரு ஏழு மணி வரையு எல்லாரு உக்காந்து பேசிட்டு எட்டு எட்டு மணிக்கு அந்த மாரி திரும்பவு வீட்டுக்கு போயிட்டு ஆ சாப்ட்டு தூங்கிடுவோ ஏன்னா காலைல சீக்கிரமா எழனுன்றதுனால காலையில வேலைகள் இருக்குன்றனால சீக்கிரமா தூங்கிடுவோ. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா எப்பயாச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல அந்த மாரி பாத்தீங்கன்னா வெளில எங்கயாச்சு போவோ. எல்லா ஒன்னா சேந்துட்டு ஒரு உ ணவகத்துக்கு போவோ எங்க எங்க சாப்பாடு நல்லா இருக்கு அப்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரு ஒண் ணா போய் சாப்ட்டு வர்றது அந்த மாரி போவோ. அப்டி இல்லன்னா ந வயல்வெளியிலயே எல்லாரு ஒண்ணா சேந்து சம ச்சு சாப்புடுவோ.
ம் நாங்களு அந்த மாரி நாங்களு அந்த மாரி எல்லா பண்ணிருக்கோ. தனியா கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்ட்டு நல்லா ஃபன் பண்ணிருக்கோ. அடிக்கடி பிரியாணி போடுவோ பிரியாணி சாப்புடுவோ அப்புறோ பொங்கல் செய்வோ இந்த மாரி நெறையா எல்லாரு சேந்துட்டு அ ந்த மாரில்லா பண்ணி என்ஜாய் பண்ணுவோ நாங்களு பண்ணுவோ. ஆனா என்ன நாங்க லேடிஸ்ங்கறனால இந்த டீக்கடைலல்லா உக்காந்து பேச முடியாது எங்களால. ஆனா எங்களுக்கு அதுல கொஞ்சோ எனக் கு ஆச இருக்கு எப்டினா அந்த மாதரி டீக்கடைல போய் கடைல உக்காந்து டீயை சாப்பட்ணு அப்டியே பசிச்சா எல்லாரு கூடயு பேசி சிரிக்கணு அப்டிங்கிற ஒரு இதெல்லா பசங்கள பாக்கையில கொஞ்சோ எனக்கு அந்த மாரி தோணு. நம்மளு இப்டி பே ச முடியலயே அப்டின்லா தோணிருக்கு எனக்கு. இப்ப நீங்க அது ஃபர்ஸ்ட்டு சொன்னோன்னே எனக்கு
ம் பாதி நேரோ நமக்கு தேநீர் கடைகள்லதா தொழிலாளி அது அது எல்லாருமே பாத்துக்கற எடமே அங் அங்கதா. எல்லாரு அந்த அந்த டைம் ஆனா எல்லாரு அங்க ஒன்னா கூடிருவோ. சோ அங்க அங்க போனா இவங்கள பாத்துரலா அப்டின்ற மாரி இருக்கு எல்லாரு ஒன்னா சேந்து பேசிட்டு அது காலையிலு சரி சாயந்திரமு சரி பாத்துப்போ எல்லாருமே எல்லாருமே அதுக்கப்புறோ பாத் தீங்கன்னா இரவு நேரங்கள்ல எப்பயாச்சு தூரமா போய் தேநீர் குடிச்சுட்டு வருவோ வண்டி எடுத்துட்டு கார் எடுத்துட்டு போயிடுவோ.
ம் நண்பா நாங்களு அந்த மாரி வீட்டுக்கு தெரியாம அந்த மாரி எல்லா பண்ணிருக்கோ நண்பா நாங்களு
இல்ல வீட்டுக்கு தெரியாமல்லா போக மாட்டோ வீட்டுக்கு தெரியாம போக மாட்டோ வீட்டுக் கு தெரியாம போனா எங்கள கொண்ருவாங்க
இல்ல நீங்க நீங்க வந்து பசங்கங்கறனால நீங்க சொல்லிட்டு போறீங்க. நாங்க அப்டி சொல்ட்டு போக முடியாதுல? ஆனா எங்களுக்கு அந்த மாரி போகணுன்னு ஆச இருக்குல்ல அப்போ நாங்க அந்த மாரி தங்கச்சி வெளில இல்ல தங்கச்சி அ நானு அப்றோ என் தம்பி இவங்கல்லா சேந்துட்டு போவோ. அவங்கட்ட சொன்னோம்னா ஒன்னு சொல்ல மாட் டாங்க போயிட்டு வான்னு சொல்லுவாங்க அத பத்தி பிரச்சன இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா இருட்ல போவேண்டா அப்டின்னு சொல்லுவாங்க. இது அதனாலதா சொல்லாம போறதுக்கு வேற ஒன்னுங் கெடையாது பெரி
ம் ம் புரியுது புரியுது. நம்ம வந்து வீட் ல சொல்லிட்டே போயிடுவோங்க தோழி. ஒரு மணின்றதுனால இந்த பக்கோ க ம் கொஞ்சோ வில்லேஜ் இந்த பக்கோ நம்ப ஊரு பக்கோ கொஞ்சோ கிராமோ ஆ இது நகரம் பக்கோ போகும்போது ம் ஏதாச்சு நடக்கலா அந்த மாரி நேரங்கள்ல என்னா பண்ணுவோன்னா எதுவு நடக்காது சொல்லிட்டு வீட்ல சொல்லிட்டு போறது ஒரு இதுதா எல்லாரு சொல்லிட்டுதா வருவோ ஒரு ஒரு மணி அளவுல எப்பயாச்சு தூரமா போய் தேநீர் குடிச்சுட்டு ஒரு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அளவுல பொழுதுபோக்கு பண்ணிட்டு
இல்ல நாங்க அந்த டைமிங்லா போனது இல்ல ஒரு லெவல் லெவல் லெவல் ஓ கிளாக் அந்த மாதிரி அந்த டைம் போயிருக்கோ அந்த டைமிங்லா போனது கெடையாது அதுக்கு கண்டிப்பா அளோ பண்ண மாட் டாங்க
ம் நாங்க அந்த மாரி டைம்ல எப்பாச்சு ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் ரெண்டு முற மூணு முற போவோ அந்த மாதிரி அது ஒரு கொஞ்ச நல்லா இருக்கு தூரமா போயிட்டு தேநீரு குடுச்சுட்டு அ ம் எல்லாரு பாட்டெல்லா பாடிட்டு அந்த மாரி அ பாட்டு போட்டுக்கிட்டு ஒரு மாரி நல்லா இருக்கு போயிட்டு தூரமா போய் குடுச்சுட்டு வருவோ அந்த மாரி நாட்கள் போவோ மீதி மித்த இருக்குற டைம்ல எல்லாருக்கு வேல கரெக்ட்டா இருக்கு அந்த தேநீர் கடையில மட்டுந்தா பேசுற மாரி இருக் கு மீதி நேரங்கள்ல எப்ப எப்பயும் போல வேல தேநீர் கட வீடு இப்புடியேதா இருக்கு ஞாயிற்றுக்கெழமைகள்ல மட்டுந்தா எங்கேயாச்சும் தூரமா போய் சாப்புடுறது இல்ல தோட்டத்துல உக்காந்து சமச்சு சாப்புடுறது இந்த மாரி வேலைகள்ளா ல்லா பாப்போ ஐ எப் எப்பயாச்சு இந்த நண்பர்கள் வீட் வீட்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சு நிகழ்ச்சிகள் இதானா அவங்களோட கலந்து அவுங்க வீட்டு ஏதாச்சு வேலைகள் அவுங்களுக் கு கலந்து செய்யிறது இந்த மாரி வேலைகள்ள ஈடு போடுவோ
ஜாப்புலா தம்பி இப்ப இது அப்ப ஜாப் எல்லா படிச்சிட்டு இருக் கீங்ளா இல்ல
இல்ல நாங்கெல்லா படிச்சு முடிச்சிட்டோ ஆ டிகிரி பட்டப்படிப்பு முடுச்சுட்டோ பட்டப்படிப்பு முடிச்சுட்டு ரெண்டு வர்ஷோம் வேல செஞ்சோ இந்த தொழிற்ச் சாலைகள்ல வேல செஞ்சுட்டு இருந்தோ அதுக்கப்பறோ இப்போ எல்லா இ சொந்த தொழில் கையில எடுத்து இப்ப அந்த மாரி போயிருக்கோ இப்போ ஒரு ரெண்டு மாசமா எல்லாரு சொந்த தொழில்ல ஈடுபட்டுருக்கோ அ எல்லாருமே சொந்த கால்ல நிக்கணு அப்டின்றதுனால எல்லாருமே ஒவ்வொரு துறையில ஒரு அவங்க அவங்களுக் கு என்னென்ன விருப்பமா தொழில் சொன்னாங்ளோ அது அதுக்கு எல்லாருமே பார்ட்னர்ஷிப் மாரி போட்டு ஒரு ஒரு தொழில்ல ஈடுபட்டுருக்கோ ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா வாகனோ சம்பந்தப்பட்ட அந்த லாரி ஆ டெம்போ அந்த மாரி ஒர் ஒருத்தர் வெச்சிருக்கார் வே இன்னொருத்துரு பாத்தீங்கன்னா காரு டிராவெல்சு அந்த மாரி வெச்சிருக்காரு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த பாக்கு மட் ட தட்டு செய்யறது அதுக்கப்புறம் மாட்டு பண்ண இந்த மாரி வெச்சிருக்கோ
ம் நல்லது நல்லது எல்லாமே நல்ல தொழில்தா
ஆ உன்னோர் த்துரு பாத்தீங்கன்னா கோழி பண்ண ஆட்டு பண்ண வெச்சிருக்காரு இன்னொருத்தரு பாத்தீங்கன்னா டீ கட வெச்சிருக்காரு அவருக்கு வந்து நம்ம பால் எல்லாமே குடுக்குற மாரி அவரு டீ கட வெச்சிருக்காரு ஒருத்தர் துணி கட வெச்சிருக்காரு அந்த மாரி ஒவ்வொருத்தரு ஒவ்வொர் மாரி தொழில்ல இது பண்ணியிருக்காங்க ஒருத்தர் விவஸ் விவசாயோ பண்றாங்க பருத்தி கடல அந்த மாரி எல்லாம் போட்டு அரிசி அ நெல்லு பயிரு அதல்லா போட்டு பண்றாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் ஆமா எல்லாருமே படிச்சு முடுச்சுட்டு தொழில் தொழில்ல அந்த தொழிற்சாலைகள பெரிய பெரிய கம்பெனிகள்லியு வேல செஞ்சோ வேல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வேண்டா ஏ இந்த மாரி எல்லா நம்ம வேல செய்யிணு அ வீட விட்டு இந்த மாரி வந்து நம்ம ஏ வேல செய்யிணு எல்லாரு கஷ்டப்பட்டு எறங்குவோ தொழில்ல அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்போ இருக்க எல்லாத்திலியு எறங்குவோ பாத்துக்கலா அப்டின்ற மாரி இப்போ ஒரு ரெண்டு மாசமாதா இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோங் தோழி
நல் நல்ல சூப் பர் எல்லாமே கண்டிப்பா இளைஞர்கள் எல்லா வந்து இந்த மாரி றங்கனா நல்லாதா இருக்கு அடுத்தவங்கள்ட வேல செய்யாம தொழில் செஞ்சு
ம் ம் ம்
பர்பெக்ட்டுதா
அதுதான் தோழி
ஒரு பத்து வருஷத்துக்கு முன் ஒரு ஒரு ஒன்போது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க டீ கடதா வெச்சிருந்தோ
ஓ
டீக்கடதா வெச்சு நடத்தி டீக்கடதா வெச்சு நடத்தி ட்டுருந்த நல்லா ஆனா கொஞ்ச ஃப்ராபிட் உண்டு அதுல வந்து
ம் ம் ம்
கொஞ்ச லாபம் கெடைக்கும்
ஆ புரியுதுங் தோழி
இப்ப நீங்க உன் ம்
ஆ சொல்லு ஆ ஆச்சுங் தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
நாங்க இனிமேதா இனிமேதா சாப்புணு உப்புமா செஞ்சு வெச்சிருக்கோ இனிமேதா சாப்புணு
ஓ ஓகே ஓகே தோழி
ஆ ம் அதனால இந்த மாரி எல்லாரு இப்போ வேல அந்த மாரி தொழில்ல ஈடுபடுறதுனால இந்த மாரிதா நாங்க பொழுது களிப்போ ஆ எல்லாருமே சின்ன வயிஸ் வீட்டுல இருந்து நண்பர்களா இருக்குறதுனால எல்லாருமே ஒண்ணுமண்ணாதா இருக்கோ அதனால எங்குளுக் கு வெளியில போனுன்னா கூட என்னைக்காது ச்சு ஒரு நாள் எண்ணிக்காச் சு ஒரு நாள் வந்து தூரமா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி போவோ
சேரி நண்பா நா ஒரு கொஞ்ச நேரோ கழிச்சு கூப்புட்டுங்களா கொஞ்சோ கொஞ்ச வேலையா இருக்கே கூப்புற ம் நன்றி